அ வணக்கம்
ம் ம் செரி ஒரு நாள் பாக்கலாங்க
ம் வந்தா சொல்லுங்க நீங்க வர அன்னி க்கி நானு அம்மா ஊர்ல இருக்கணு நம்ம மூனு வீட்ல மாறி மாறி இரு க்கற்னால எங்க இருக்கன் எனக் தெரியாது வெளியூர்ல இருப்போ அதிகமா லீவுனு வந்தா அதிகமா இங்கதா இருப்போ அம்மா வீட்லதா இருப்போ ஒரு நாள் ரெண் நாள் தா அங்க கணவர் வீட்ல இருக்கறது
சேர் சேர் சேரிங்க சேரி எதாவ் விசேஷா எதா காட்சின்னா பாக்கலாங்க
அ விசேஷோ இங்க பெருசா ஒன்னு இல்ல அன்னிக்கி இதா இதுக்கு கூப்ட்ருந்தாங்க கெடாவெட்டுக் கூப்ட்ருந்தாங்க அந்த அன்னிக்கி வந்திருந்தா பாத்திருக்லான் நெனைக்கிறே ஆனா அந்த அன்னிக்கி நாங்க அப்பதா இந்த வாரந்தா ம் வெளியூருக் போனோ ஊருக் வந்துட்டு
ஓ சேர் சேர் சேரிங்க
ம் வர முடிலன் சொல்ட்டே
சேர் சேரிங்க
ஏனா ஊருக்குளியே அவுங்க வேற கூட்டோ அம்மா வீடு வேற கூட்டோ அ எங்க ஃபேமிலிக்கு அவுங்க பேமிலிக் சம்மந்தமே இல்ல எதோ ஒரு பங்ஷன்னா கூட பங்காளி வீடா இருந்தா கூப்டுவாங்க பாக்லா
சேரிங்க
ம் அப்டின்றனால எங்க அப்போ வ ந்து உங்கக்கா வந்ததுனாலதா நாங்க அதிகமா போறது வரது எல்லாமே அ இதுக்கு முன்னாடி எல்லா சாட் அ நானுமு உங்க மச்சானுமு ஒன்னா படிச்சோ ஸ்கூல்ல படிச்சதுமே ரெண் பேர் சைக்கிள்ல ஒட்டுக்கா போவோ
போ சேர் சேரிங்க
எல்லா சைக்கிள்ல அப்போ ஸ்கூலுக் போறது நானு உங் மச்சாலாந்தா ஒன்னா சேந்து போவோ
சே சே செரிங்க நீங்க எல்லா ஒரே வகுப்புல படிச்சிங்ளா
இல்ல ஒகே வருப்பல்லா இல்ல நானு சொல்றே உங்க அக்காவுக்கே நானு ரெண்டு வருஷோ ஸ் சின்ன பொண்ணு உ மச்சானன்னா எனக்கு மூனு வர்ஷ் த்தா மூத்தவரு நா வந்து ஒரு நைன்த் படிக்கும்போது அவுரு டுவல்த் படிச்சிருப்பாரு
கேங்க
உங்க மச்சா வீடு எல்லாமே ரொம்ப ஒரு குடிச மாரி இருந்தத்தா ம் எல்லா உ மச்சா சம்பாரிச்சுதா எல்லாமே அது கட்டுணுது ஒரு குடுச மட்டுந்தா இருக்கு அந்த எடத்த
நாங் மொதல்ல வந்தப்பயாங்க
மொதல்ல வந்தப்பலா வீடு கட்டிட்டாங்ளே அப்ப எங்க பா
இல்ல அப்போ அவிங்க ஆத்தா இருந்தா இல்லங்க ஆத்தா இருந்தாங்க அப்பிங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா அது ஊருக்குள்ல இருந்தாங்க அந்த வீடு இல்ல இப்ப இருக்கற வீட்லியே குடுச மட்டுந்தா இருந்துச்சி
சேர் செ செரிங்க
அப்போ கொஞ்சோ உங்க மாச்சா சுமாரா த்தா படிப்பாரு எப்டியோ காலேஜ் போயிட்டு நல்லா படிச்சு எப்டியோ நல்லா வேலைக்கு போயிட்டாருன் நெனைக்கிறே
அதா அதாங்க அது அவங்க அப்ப கொஞ்ச எல்லாமே அப்பதா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருந்ததுங்க நைன்டிஸ்கு தா இருங்க இருக்குங்க அப்டிங்கு ஆ அ எல்லா கம்பெனிஸுமே அப்பதா டெவலப்பிங் ஸ்டேஜ்
ஆமா அப்ப டக்குன்னு அவரு படிச்ச காலேஜுமே பெரிய காலேஜ் சின்ன நெனைக்கிறே ஆ நம்ம வெளியூர்ல
அத அதா சொன்னாங்க கொஞ்ச அப்டியே கொஞ்ச டெவலப் ஆயிட்டாங்க
ஆமா ஆமா
ஆ இப்பல்லா கொஞ்ச சர்வைவ் பண்றது கொஞ்ச கஷ்ட தாங்க அப்டி ஒரு பெரிய கேக் அ ஏய் இப்போ நா படிச்ச கல்லூரியவிட இன்னு பெரிய கல்லூரி எல்லா இருக்குங்க அதுல படி
நம்ம மாவட்டத்துக்குள்ள உங்க கல்லூரிதா பெரிய கல்லூரி
அப்டின்னு இல்லைங்க இன்னொரு பக்க இருக்குங்க எனா அதுக்கு ரெண்டுக்கு தா போட்டியேங்க நம்ம கல்லூரிக்கு இன்னொரு கல்லூரி இருக்குங்க அது பாத்தீங்கன்னா அம்மன் பேர்லயே தா வருங்க
ஆ நான் கண்டுபுடிச்ட்டே ஆ
ஆ
அது என்ன கம்பேர் பண்ணும் போது உங்க கல்லூரி தா அது ஒன்னுமே நல்லா அந்த ஸ்ட்ரக்சரு இந்த காலேஜ்கான ஸ்ட்ரக்சர்
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பாங்க அதெல்லா கொஞ்ச அட்வான் ஸுங்க புதிய கட்டிடங்க அ
அது அப்ப இருந்தே அப்ப இருந்தே போட்டியாதா இருக்குன் நெனைக்கிறே போல்ல அப்பருந்தமே அது போட்டியாதா இருக்கு நெனைக்கிறே அது வந்து கவர்மெண்ட் ஏடடுல்ல
ஆமாமாங்க ஆமாங்க ஆமாங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே கொஞ்சோ ஆ பெ பேமெண்ட்டுமே கொஞ்ச டொனேஷனு கொஞ்ச அதிக தாங்க
ஆமா ஆமா
பேர் பண்ற அளவுக்குங்க ஆனாலு என்ன
அங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ஆனா அங்க அதெல்லா இல்ல இன்ஜினியரிங் மட்டுதா இருக்குது
ஆமா ஆமாங்க இல்ல எங்களுது இப்ப மெடிக்கலுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புற கட் டுமான மையம்னு ஒண்ணுங்க ஆமா ஆமாங்க டெவலப் ஆயிட்டு இருக்குங்க அ
ஃபுல்லா ஆய்ர்ச்சா
அது அத பத்தி ஆமா ஆமாங்க அதுக்கப்புற ஆர்கிடெக் சர்னு ஒன் இருக்குங்க
ஓ செரி செரி செரி ஆர்கிடெக்சர்லா இப்பல்லா விழுந்துருச்சு இப்பல்லா அட்மிஷன் வருதான்
இல்ல அது எதோ ஓடிக்கிட்டுருக்குங்க கொஞ்ச பெரிய கலேஜுங்க அப்டினு
ஓ செரி செரி செரி
ம் என்னமோ அப்புற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா இந்த பேருக்காக வெளியூர்ல இருந்து வந்து சேர்றாங்க
அ வந்து ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் எல்லா வந்துட்டு அவங்க அப்ப அப்பாவோ இல்ல யாரோ இருந்து அ அத படிச்சாங்கனா நீங்க அதுல வந்துட்டு அவங்க சர்வே பண்ண முடியு அந்த ஃபீல்ட்ல புதுசா ஒருத்தர் வந்து அத எடுத்து படிச்சுட்டு எல்லா வந்துட்டு அந்த தொழில வந்து இது ஆகறது சைனாகுறதுல்லா கஷ்டதா
இன்னைக்கெல்லா அப்டித்தா போய்ட்ருக்குங்க இன்னைக்கு டெவலப் ஆகறக்கு கொஞ்ச நறைய தெரிஞ்சுகணுங்க கொஞ்ச எதோ ஆ பேக்ரௌண்ட்லயு கொஞ்ச நல்லா சப்போர்ட் அதிகமா இருந்தாதாங் கொஞ்ச பெரிய லெவலுக்கு வர முடியுங்க அ கம்பெனிஸ்லயு சர்வே பண்றக்குங் சொல்றங்க இல்ல நம்மளுக்கு இது மாரி பிரைவேட்டுக்கே போவேண்டா கவர்மெண்ட்டுக்கு போவம்னா அதுலயு கொஞ்ச பேக்ரவுண்ட் சப்போட் இருந்து கொஞ்ச இது மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சு போற மாரி இருக்ணுங்க நல்லா சர்வே பண்ணி போனாலுங்க எல்லா நெலம அப்டி இருக்குங்க என்ன பண்றதுன் தெரிலிங்க
பசங்கள நெனைச்சாதா பாவமா இருக்கு புள்ளைங்க கூட கல்யாண பண்ணி குடுத்துட்டு அப்டியே போயர்வா
அது உண்மதாங்க பாத்திங்னா ஒரு எடுத்துக்காட்டு நா ப படிச்ச கல்லூரில ஆ இப்ப நா மூணாவுது கடைசி வருஷ படிச்சு முடிக்கறப்பவே நறைய பேருத்துக்குங்க எல்லாத்துக்கு கல்யாண ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்க
ஆனா ரொம்ப சின்ன வயசுல அந்த வயசுல யாரு மூய்க்கெறா
அந்த வயசுல எல்லா அப்ற சொந்தமா இருந்தா எல்லா பண்ணி வெக்கறிங்க எல்லா ப அதலா அப்ப முடிஞ்சுருங்க
ம் ம்
மின்னாடியே சொல்லி வச்சு இன்னு ஒரு வருஷ ரெண்டு வருஷங் கோட கழிச்சு பண்ணுவாங் இல்லங்க
ஆமாங்க
ஏனா அந்த மொதல்லயே எல்லாமே இப்ப ப நறைய பண்ணிர்றாங்க இப்போலாங்க பசங்கதாங்க
உங்க கிளாஸ்லயே காதல் ஜோடிகள்லா நறைய இருக்குமே
ஆ அதெலா நறைய இருக்குங்க ஆனா அதெலா ச சர்வே அதெல்லா அவ்ளோ இதா சர்வே ஆகாதுங்க சும்மா இப்போதக்கி கல்லூரிக்கு வாழ்க்கை ங்க அது
அப்பிடினு சொல்ல முடியாது எ கிளாஸ்ல நா அப்பிடிதா நெனைச்சே ஆனா எ கிளாஸ்ல இருந்த மூணு ஜோடிலா ரெண்டு ஜோடி கல்யாண பண்ணிருச்சு அது வந்துட்டு வேற வேற இது
அதா அதாங்க எனக்கு புரியுது புரியுதுங்க அது என்ன பண்றதுங்க வீட்ல சொல்லி பண்ற மாரி இருக்காதுங்க அது புதுசா பண்ணா அது நாளைக்கு வீட்டு பக்க வர முடி யாதுங்க வெளில கீது
இப்ப எல்லா சாதாரணமாயி போச்சு
அது ஆமாமாங்க
ஒத்துக்குறாங்க
அதாதாங்க அப்ற இன்றைய கால அப்டி ஆயிப்போச்சுங்க ஆன நெறைய பக்கோ அப்புடி ரொம்ப வயதாயிருச்சுனா மொதல்லியெலா வெளி மாநிலத்துல போயி கட்டிட்டு வந்தாங்க
ஆமா
நம்ம பக்கத்து மாவட்டங்க
ஆமா ஆமாங்க
அங்க போயி நா நாய பாத்திங்கனா எக்ஸாம்பிளுக்கு எங்க ஊர்லயே நா ரெண்டு மூணு பக்க அது மாரி பண்ணிருக் காங்க அதெல்லா அப்போ பிக்சாச்சுங்க ஒரு பத்து வஷத்துக்கு முன்னாடிங்க அதுக்கு மின்னாடியலேங் நம்போஊர் பக்கொ நம்ப ஏரியால நம்ப மாநிலத்துல கெடைக்கலைன்னா வெளில போயிட்டுருந்தாங்க இப்போல்லா அதுக்மே டிமாண்ட் ஆயிபோச்சுங்க அத வெளி மாநிலத்துலிருந்து கட்டிட்
சாரு எங்க ஆ த தாத்தாவோட பொறந் அதாவது எங்க தங்க தாத்தாவு தாத்தாவு அண்ண தம்பி அந்த மாரி அவ்ரு அப்பாம்மா அ ரெண்டு பேருமே இப்ப ரீசெண்டா எறந்துட்டாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள இப்ப அவருக்குன்னு யாருமே இல்ல
சேரிங்கொ
நல்லா எல்லா தொழிலுமே தெரியு எலக்ட்ரிஷியன் வேல பிளம்பிங் வேல கார் ஓட்றது எல் எல்லா வேலையுமே தெரியு ஆனா இப்ப அவ்ருக்குன்னு யாருமே இல்ல
செரிங்க
ப்ப சேரி கல்யாண முக்கிலான்னு தேடிட்டே வயசு நாப்பதுக்கு மேல ஆச்சு வர புரோக்கர்லா வந்துட்டு காசு புடு ப்பத்தா பாக்குறா அங்க பொண்ணுருக்கு இங்க பொண்ணுருக்கு இவ்ளோ காஸ் குடுங்க
ஆமாமாங் அதா உண்மங்க ஹா இப்போ இப்பத்த கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அப்டி இந்த பிரைவேட்டு ஜாப்புக்கேதா போணுன்னா நம்போ ஒன்னா கொஞ்சோ டைம் நல்லாருக்கனு ந நெற நெறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்குங்க பின்ன ரெண்டு மூணு வர்சுக்லே
ப்ப இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல படிச்சிட்டேருக்கணு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ விடாம
இன்ன கொஞ்ச நாள் இன்னோரு கொஞ்ச இயர்ஸ் போனாவே இது பீக்காயிருங்க இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்கிலிஜென்ட் வந்துங்க அது ஆயிருச்சுனா அப்பறோ நா இவுங்களுக்கு வேல கம்மிதானுங்க அதுக்கு அது பாதி வேல் லே முக்காவாசி எடுக்குற அளவுக்கு ஆயிருங்
இப்பவே வந்து எங்க பாத்தாலு நாலு வருஷோ அஞ்சு வர்ஷோ எக்ஸ்ப்ரியன்ஸ் இருக்கற எங்களே வந்துட்டு லேஆஃப் பண்ட்டாங்க வேற ஜாப் வேணு அப்டின்லா குரூப்ல போட்றாங்க
ஆமா பயர் பண்ணிட்டிந்தா போட்றாங்க நெறைய பக்கங்க செரி ஓகேங்க அடுத்த பதிவுல பேசுலாங்க
ஆ செரிங்
உம்